ஆ வணக்கம் நல்லா இருக் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஹ் நல்லா இருக்கங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கால்ல பேங்க்குக் போறேனீங்க போய் ட்டு வண்ட்டிங்ளா
ஆஹ் பேங்க்கு போய்ட்டு வந்தப்பா. ந பாஸ்புக்கு தம்பி வந்து வச்சிருந்தனா, ரெண்டு பேஜு புடிச்சுகிளி செஞ்சிட்டியா.
அய்யய்யோ சேரி சேரிங்க.
ஆஹ்ஹா எழுதி குடுத்துருக்கியா அதூமே நாளைக்கு போட் டா எடுத்து ஒட்டி அப்புறந்தா ஜெராக்ஸ் ஆதார் காட்ல டிக் போட்ற மாரி ஜெராக்ஸ் வேண்மாமா.
ஓ அப்டீங்ளா செரி சேரிங்க
தாதா ஒடனே எடுத்து குடுப்
எனக்குவே வந்து பாத்தீங்ன்னா பாஸ்புக்ல வந்து ஒரு பிரிண்ட் வந்து நல்லா இல்லன்ட்டு நான் புதுசா காசு கட் டி புதுசா ஒண்ணு வந்து அப் அப்ளே பண்ணங்க அப்ப அதுக்கு கொஞ்சோ புக்குக்கு மட்டூ காஸ் கட்டணுன்ற மாரி சொன்னாங்க பெரிய காசுலா எல்லா கொஞ்சமா தா கட்ட சொன்னாங்க இன்னு ஏறதுக்கோ என்னமோ. அது மட்டு கட்டிட்டு அதுக்கப்புறோ வந்து புது புக்கு குடுத்துட்டா. பிரிண்ட் வந்து லைட்டா இருக்குன்தா நா இது பண்ணே அவுங்க ப்ரீண்டிமே திரும்ப லைட்டாவே குடுத்து வச்சிருக்குதுங்க என்னத்த சொல்லறதுன்னு தெரில
நீங்க அந்த பிரிண்டர்ல போட்டு ஜெராக்ஸ் எடுத்து பாத்துருப்பீங்கல்லங்க
இல்ல அவுங்களே அந்த ஃப்ரண்ட்டு பேஜு மட்டு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் சொல்லல ஃப்ரண்ட் பேஜ் மட்டு நம்மளே லைட்டா இருக்கு ஃப்ரென்ட் பேஜு ஜெராக்ஸ் தா எடுத்த செரியா தெரிய மாட்ருக்குன்தா நம்ம சொல்றோ. அவங்க திரும்மியு வந்து பாத் தீங்னா ம் லைட்டாவே போட்டு தராங்க. உம் சரி சேரிங்க என்ன சமயல்? என்ன சமச்
வெண்டங்கா கொழம்பு வெண்டங்கா தேங்கா அரச்சு கொழம்பு அப்பறோ வந்து கேரட்டு பீன்ஸ் பொரியலு ரசம்
செரி செரிங்க நல்லது நா வந் நா வந்து இன்னிக்கு இதுதாங்க செஞ்ச சாம்பார் சாதம் மாதிரி குக்கர்ல ஒரு அடியா செய்வாங்களா அந்த மாதிரி செஞ்சேங்க உம் தனி தனிய கொழம்பு தனியா சாதம் செய்ய தனியா செய்யாம எல்லாத்தியு வேக வ ச்சுட்டு அதுக்கப்றோ தாளிச்சு ரெண்டையு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க
உம் ஆ அண்ண இப்ப வீட் ல இருக்கறனா வீட்ல இருந்தாருன்னா என்னகு அது செஞ்சுடு இது செஞ்சு குடுலா கேட்
அப் டில்லாம் இல்லங்க கொழந்த வச்சிருக்கவே அந்த அளவு கேட்க மாட்டாருங்க அஹ் செஞ்சு குத்தா சந்தோஷம் சாப்பிடுவாரு ஆனா கொழந்த இருக் குவே அந்த அளவு இது செஞ்சுதா அது செஞ்சுதால்லாம் கேட்க மாட்டாருங்கள நீங்க உங்க வீட்டுல கேப்பாருங்களா
ஐயோ ஏங்க இப்டி ஞாயித்தி கிழமயே வரக்கூடாதுல்ல இங்க நினைச்சுக்கோபா
அப்டிங்களா ஞாயாத்திக்கிழமை ல ட்டோ இது கறி இதெல்லாம் செய்ய வாங்கினான் தருவாார் செஞ்சு தருவேன் ஆனால் அந்த ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் என்னால தான் செய்ய முடியாதுங்க சில டைம் வந்து செய்வேன் சில டைம் செய்ய மாட்டேன் அது நம்மளு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தா செய்வோம் இல்லன்னா செய்ய மாட்டோங்க அந்த மாதிரிதான் பர்ஸ்ட் எல்லா இந்த கொழுக்கட்ட எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் ஆஹ் ஈவினிங்ல இப்ப பாத்தா அதுவும் இல்ல எங்க பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கா நமக்கு அடுத்தடுத்து அது ம் எதனா செஞ்சாலே பாத்திரம் செய்றதுன்னே நம்ம வந்து செய் செய்யறதுக்கே பெருசா இது பண்ண முடியலங்க இவ கொ தம்பியுமே அப்பல்லாம் கொஞ்சம் அமைதியா தூங்கிடுவான் சின்ன பையனா இருந்தா இப் ப என்னன்னா நம்மள போட்டு இழுக்கறான் வா விளாட போலாம் கூட்டிட்டு போன்ற மாரி இழுக்கவே நம்மக்கு நேரமே இருக்க மாட்டே இருக்க அவன்கிட்ட இருக்கவே கரெக்டா இருக்கு அவன பாத்தாலும் பாவமா இருக்கா அடுத்து எதனா பார்க்கு இது எதுன்னு கூட்டின்னு போயிட்டா நம்மளுக்கு டயர்ட ஆயிட்றது டயர்ட் ஆயிட்டு அடுத்து நம்மளாலயும் அஹ் நைட்டு செய்ய வேண்டிய வேல எல்லாம் அப்படியே வந்து இதுவாயிடுது பாத்திரம் வெளக்காம படுத்துருவேன் இல்லன்னா வந்து சமைக்கவே ரொம்ப அ கஷ்டமா இருக் கு அந்த மாரி அதுனா ஆயடுங்க கொஞ்சம் ஸ்கூலுக்கு அவன் போனாதான் எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க ஒரு ரெண்டு மணி நேரம் தனியா வேல செஞ்ச நிம்மதியா இருக்கும் இவங்கள எல்லாம் வச்சுன்னு வேல செஞ்சா ஒண்ணும் முடியாது
இங்கயாங்க இந்த பிள்ள தூங்குச்சு நான் இவன் முழிச்சுக்கிறே இவன் தனா இந்த பாப்பா முழிச்சிருக்குது ரெண்டு பேத்துக்கட்டு ரெண்டும் சேமாவே தூங்க மாட் டேங்குதுங்க
ஆஹ் ஹா ரெண்டு பேருக்கும் என்ன வயசு வித்தியாசங்க
தம்பிக்கு வந்து மூன்ற வயசு பா பாப்பாவுக்கு ஒன்ற வயசு ஜி தம்பிக்கு நால்ற வயசு நால்ற வயசு பாப்பாவு ஒன்ற வயசு
ஓ நால்ற வயசுங்களா பாப்பாக்கு ஒன்ற வயது ஓ அவன் மட்ட தம்பி மட்டும் போறான் ஸ்கூலுக்கு
ஆமா
அஹ் அஹ் பாப்பா வந்து வீ ட்டுல தான் நீங்க பாத்துக்கறீங்க சேரி சேரிங்க எப்படிங்க எனக்கு ஒரு குழந்தைய போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சி நீங்க பரவாயில்ல ரெண்டு குழந்தைய
நாலு ரப இந்த தல ஒண்ணு ஒன்னு மட்டு்தாங்க எனக்கு வெடிக்கல
உம் சேரி சேரிங்க
ரெண் இவங்க அப்பாவுக்கும் ரெண்டு சுலிப்பா இவனுக்கும் ரெண்டு சுலி அந்த பாப்பாவுக்கு ரெண்டு சுலி உ
உம் சேரி சே
ரொம்ப சேட்ட அதிகமா பன்னு இப் இப்பதா ஒரு எடத்துல நிப்பியா அதுக் அத்துக்குள்ள அடுத்த எடத்த மாத்திருவாங்க
ஆமா ஆமாங்க எனக்கு வந்து கொஞ்ச கொழந்தைங்க எல்லா பக்கத்துல இருக்காங்க அவங்கள பாக்கும்போது எனக்குமே அஹ் கொஞ்ச ஆசை வந்துச்சு என்னடா இன்னொரு கொழந்த இதனா வேண் ஓ பெத்துக்கனா இவங்க ர இவங்க ரெண்டு விளாயாடிட்டு இருப்பாங்க அப்டின்ற மாரி இருக்கு ஆனா எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கொழத வச்சுன்னே சமாளிக்க முடல இன்னொன்னு எங்க அபடின்ற மாரி அவர் யோசிக்கிறாரா அதனாலுமே நானுமே நாங்க ஆக்சுலி வந்து ஹம் வேற கொஞ்ச கமிட்மெண்ட்ல்லா அதிகமயிடுச்சுங்க அது செலவே கரெக்ட்டா இருக்குவே இப்ப அடுத்த கொழந்த எல்லா பெத்துக்குனாலு வளக்குறதுமே சரி பினான்சியலாவு கொஞ்ச கஷ்டப்படுற மாதிரிருக்கு சொல்லிட்டு தாங்க இப்பதிக்கு வேண்டா அப்டின்னு முடிவு பண்ணிருக்கோங்க எது இருந்தாலு கடவுள் விட் ட வழி தா அடுத்து எதனா அமைஞ்சிச்சுன்னா அப்டியே ம் செட் ம் ஆயிட
உங்களுக்கு பெண் குழந்து பிடிக்குமா ஆண்
எனக்கு பெண் குழந்தைங்க தாங்க பிடிக்கு உங்களுக்கு
எனக்குமே ஃபஸ்ட்டு பைய புடிக்கு ஏன்னா எங்க வீட்லயு ரெண்டுமே பொண்ணுங்களா போயிட்டோமா எங்க அக்காவுக்கு ரெண்டு பொண்ணுங்களா அதனால ஃபர்ஸ்ட்டு பைய பைய பையன்னு சொல்லிட்டு இது பொறக்க போறது ஏ அப்பாவே வந்து பொறப்பாங்க அப்டின்னு நா நெனைச்சிட்ருந்தே அதே மாரி இந்த கடவுள் புண்ணியத்துல ஒரு பைய ஃபஸ்டு ஸ்கூலு டங்க அதே மாரி ரெண்டு ரெண்டாவது பையனா பெறந்தா ஐயோ இவனே கேட்க மாட்டீனா இன்னும் பொண்ணு பைய பிறந்த ரெண்டுமே கேட்க மாட்டுறாங்க நென வச்சுட்டு அப்புற பெண் குழந்தை ம் வேணும்ன்னு வேண்டன அதே மாரி பொம்பள புள்ளையே பொறந்துருச்சி ம்
எனக்கு வந்து மொதல்ல வந்து ஒரு ஆண் கொழந்த வேணும் எனக்குமே ஆ கல்யாண ஆண உண்னுமே எங்க அப்பா வந்து எறந்துட்டாங்க கொஞ்ச நாள்ல சோ அதனால எனக்குமே எனக்குமே வந்து என்ன என்ன ஒரு ஆசை இருந்தது ஃபஸ்டு வந்து பையன் பொறக்கனு தாவ ம் அப்பிடியே அப்பாவோட ஆசை சிர்வாதம் இருக்கும் எப்போமே அப்பிடின்ற மாரி நென சே அதுக்க ஏத்த மாரி எனக்குமே ஆ பையன் தான் பொறந்தான் ஆனா எனக்கு வந்து பொ பொதுவாவே இந்த ஆ பெண் கொழந்தைங்கன்னா அதுங்களுக்கு நாம அழகா தலவாரி
ம்
நல்லவெல்லாம் போட்டு விட்டு அதெல்லாம் பா பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு ஹப்பா பெண் கொழந்தைங்க பாத்தாலே ஒரு அழகா இருக்கும்ங்களங்க அதனால எனக்கு புடி பிக்கும் என் பையன் பொறந்து வளந்து தொல அவன் என்கிட்ட பாசமா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா அது எ என்னதான் இருந்தாலும் அது ஒரு பைய வந்து நம் நம்ம கிட்ட பா நம்ம கிட்ட பாசமா இருக்கிற மாரி அண்ணா பாசமா இருக்குறா மாறி அந்த மாரி ஒரு ஊர்ல நம்ம வீட்டுக்கார நம்ம கிட்ட பாசமா இருக்க அவன் கிட்ட இருந்து ஒரு பாசம் வருது அதுவும் ஒரு நல்லா இருக்கு எதன்னா நம் பிரச்சனைன்னா அவ இருக்கான் பாத்துப்பான் அப்பிடின்ற மாரி ஒரு ந தம்பி கேப்பான் ஏன் ஒரு பொண்ணு இருக்கணும்ங்க ஒரு வீட்ல அதான் நல்லது பரவால்ல க்கு ஒரு பையன் பொண்ணு இருக் இதுவே உங்களுக்கு ம் ஒரே மாரி எப்பிடி இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருக்கு
கஷ்ட அப்பிடித்தானப்பா வருத்தமாதான் இருக்கும் ஒரு பெரியும் பாக்கலன்னா
ஒரே மாதிரி இருக்க கூடாது ஏன்னா அந்த ஏக்கோ வந்து இருக்கு எல்லாருக்குமே ஆ அவளுக்குப் பொ ண்ணு வேணு ட்டா அவ ரொம்ப ஆசைப்பட்டா ரொம்ப வந்து பொண்ணு தா பொறக்கு அப்டினே முடிவு பண்ட்டா ரெண்டு இருந்தனோ அவளுக்கு ரொம்ப கஷ் டம்மாயிடுச்சுங்க ஆ அய்யோ கா ஆனா போ பொண்ணு தா பொறக்குனு அவ்ளோ ஆசப்பட்டு பைய பொறந்துச்சுன்னு அவே இன்னு வருத்த இருக்கு தா அதுக்கு என்ன பண்ண முடியு
ஃபர்ஸ்ட்டு பையே ரெண்டாவது பையனுங்களா ஆமா உண்மதா இல்ல ஃபர்ஸ்ட் பையனா ரெண்
சொல்லுங்க சொல்லுங்க
ஆஹ் இன்னொன் கேளுங்க ஃபர்ஸ்ட் வந்து நா என் ன நெனச் ஆஹ் கேக்குதுங்களா நா ரிப்போர்ட் பாத்து கண்டுபுடிச்ட ஃபர்ஸ்ட் பையே கன் ஃபார்ம் ஆயிருச்சு நா ரிப்போர்ட பாத்து கண்டுபுடிச்சுட்டப்பா ஃபர்ஸ்ட்டு பைய தா கன்ஃபார்ம் ஆயிருச்சு
அது ஒரு ஓரளவு நம்ம பாக்கலாங்க
இல்ல ரிப்போட்ல
அந்த அளவுக்கு பேச கூடாதுங்க செரி செரிங்க அத அந்தளவு நம்ம பேச தேவலங்க ஏன்னா அது நம் நம்ம தெரியாத ல்லங்க ஒரு இதுவா தா நம்ம சொல்ல முடியு அத பைய பொண்ணுன்ட்டு ஆனா வந்து எந்த ஒரு இது லயு நமக்கு சொல்லு சொல்ல மாட் ட்டாங்க அது ஆஹ் இதுவு ஆயரலு இருக்குங்க அதனால யாரு சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம சும்மா பொறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேசிக்க போறக்கு அப்படின்றமாிங்க
இப்ப என்ன பண்றாங்க தூங்குறாங்களா எந்திர் ச்சுட்டாங்களா
இருக்காங்க இதுக்க அப்ரோ தாங்க எழுந்து ஆஹ் இத பால் வந்து குடுக்கணு பால் காசி தம்பி டீ காபி மாரி போடலா இல்ல நம ரஸ்க் இருக்கு சோ கொஞ்சோ குடுக்கலா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக் அவன் எழுந்தாதான் அடுத்து வேலையாகு கொஞ்சஒடம் மு முடியாதுனு கிளீன் பண்லா பாத்தா பக்கத்துலன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணேன் அடுத்தத பாத்திரம் தா வெளக்கணு வளக்குனாதான் எனக்கு கொஞ்ச கிச்சன் கிளீனா இருந்தாதான் புடிக்குமா அதனாலே எனக்கு நிறைய என வேணுந்தன வெறுப்ப இப்ப பாரு சரிங்க நீங்க எப்படி கிச்சன்லாம் கிளீனாச்சு ப்பீங்களா
ஐயோ எடுத்த பொருள் எடுத்த இடத்துலயே இருக்கணுங்க இங்கல்லா இடம் மாறிச்சு நான் மாறிருவேன் கிளீனா இருக்கு கொணும்ப்பான் ஒரு குப்பை இருக்க கூடாது வந்தோனே திட்டுவாப்டி சமையல் ஒரு வந்து உன்னே பேக்ன்னே பாப்பாப்ட்டி நீட்டா கிளீனா இருக்கணு அந்த இதுல கூட எண்ண லைட்டா படிஞ்சிருக்கு அந்த கேஸ்தில மேல கூட அப்படியே பழிச்சுன் இருக்கு
ஹ
சரிங்க உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க
நீங்க மீண்டும் அடுத்த பதி ச சந்திக்கலாங்க
உம் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நன்றி